வணக்கங்க எப்படி இருக்கீங்கங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க இப்பதாங்க வந்து நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதனால இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம கல்லூரி பத்தி பேசலாம் அப்படின்னு
ஓ ரொம்ப ரொம்ப நல்ல தலைப்புங்க எல்லாருக்குமே கல்லூரி வாழ்க்கை கல்லூரி பருவங்கிறது ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு அருமையான பருவம் இல்லைங்களாங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க அருமையான ஒரு தலைப்பு அருமையான ஒரு நினைவுகள் அதை பற்றி பேசலாங்க
கண்டிப்பாங்க
இப்ப கல்லூரி அப்டின்னு பாத்தீங்னா மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு கட்டோ அப்டின்னு சொல்லி சொல்லலாங்க அதாவது இந்த பள்ளி படிப்ப வந்து முடிச்சதுக்கு அப்புறோ உயர்கல்விக்கு போகணுனா அது வந்து கல்லூரி அது வந்து எப்டின்னா தொழில் சார்ந்த ஒரு அறிவை வந்து நமக்கு வந்து தருது கல்லூரின்றது அதாவது தொழில் சார்ந்த அறிவ வந்து நமக்கு வேணு அப்டினு நனைச்சு நம்ம ஒரு வேலைய நோக்கி போகணு அப்டின்னு நனைச்சு அந்த கல்லூரியில போயிட்டு வந்து மாணவர்கள் சேர்றாங்கங்க அதாவது கல்லூரி அப்டினு பாத்தீங்கன்னா சும்மா வெறு பாடோ சொல்லிக் குடுக்கற எடோ அப்டின்ட்டு வந்து நம் ம்ம நனைக்க கூடாதுங்க அது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட திறமைய வந்து ஆள்ற ஒரு அதாவது என்ன சொல்ல வரே அப்டின்னா ஒரு எதிர்காலத்தில் உருவாக்குற ஒரு கல்வியோட கோயில் அப்டின்னு சொல்லி சொல்லலாங்க கல்வி கோவில் அப்டின்னு நம்ம கல்லூரியை வந்து சொல்லலாங்க
ஆமாங்க இப்போ கல்லூரியில மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு பிடிச்ச அ துறைகள தேர்ந்தெடுத்து ஆழமா அதுல படிக்கிறாங்க நம்ம இப்ப பொதுவா பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பொதுவான படிப்புதா படிப்போ ஆ ஆனா ஒரு இப்போ சாய ஒரு சிலருக்கு மேக்ஸ்ல ரொம்ப ஆர்வோ இருக்கு ஒரு சிலருக்கு அறிவியல்ல ரொம்ப ஆர்வோ இருக்கு அந்த பத்தாவது பதினொன்னு பதினெண்டு பன்னெண்டு அந்த வகுப்புகள் வரைக்கு நம்ம பொதுவா எல்லா பாடங்களையு படிக்கணுங்கிறதுக்காகதா அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனா கல்லூரி வாழ்க்கை அப்டிங்குரது எப்டின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சர்ல நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னா நம்ம ஒரு துறையில அ சிறந்த திறமையாளனாக விளங்கணு அதாவது ஸ்பெஷலிஸ்ட் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாத்ரி ட்டி விளங்கனு அந்த தொழில் துறையில ரொம்ப சிறந்த அறிவு பெற்றிருக்கணு அப்டிங்குறதுக்காக தா அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எல்லா ஸப்ஜெக்டு படிக்கனு பள்ளி காலத்துல அப்டிங்கிற அந்த சிஸ்டம மாத்தி ஒரு சப்ஜெக்ட் உனக்கு விருப்பமான ஒரு பாடத்தை ஆழமாக நீ படிக்கணு அப்பதா நீ வந்து உன்னுடைய தொழில்ல சிறந்து விளங்க முடியு அப்படிங்கறுதுக்காக தா இந்த கல்லூரி படிப்போட அந்த ஸ்ட்ரக்சரையே மாத்தி வச்சிருக்காங்கங்க இப்ப உங்களுக்கு கணிதம் பிடிக்கும்னா நீங்க கணிதத்த ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து நீங்க அத பத்தியே நறையா மூன்று வருடங்களோ ஐந்து வருடங்களோ நீங்கள் எடுத்திருக்கிற அந்த ஆ இதுக்கு துறைக்கு தகுந்த மாரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்தா மாரி நீங்க படிக்கலாங்க அதே மாரிதா அறிவியல் பொறியியல் நீ எவ்வளவோ துறைகள் இருக்குங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க இப்ப நம்ம பள்ளி வாழ்க்கைய விட கல்லூரி வாழ்க்கை அப்டின்றது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னன்னா பள்ளி பருவம் ஃபுல்லாவே நம்ம யூனிஃபார்ம் தா டெய்லி யூனிஃபாம் தா என்னைக்காத் தா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாரி இருக்கும்போது நம்ம அன் யூனிஃபார்ம் போட்டு போவோ கலர் ட்ரெஸ்ஸு இல்லைங்களா அது மாதிரி காலேஜில பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம என்ன கலர்ஸ்ல வேணா நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாங்க அந்த மாரி ஒரு ஒரு புது அனுபவமா இருக்கு அது பாத்தீங்கன்னா புதுசா நம்ம சந்திப்போ புதுவிதமான நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாரு வந்து நம்ம புதுசா சந்திப்போ ஒவ்வொரு அதாவது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நா கல்லூரி படிக்க போறே எனக்கு வந்து இந்த ஊர்லேந்து இந்த ஊருக்கு போய் படிச்சா தா எனக்கு திருப்தியாஇருக்குனு தோணுது அப்படின்னா ஒரு ஊர்லந்து இன்னொரு ஊர்ல போய் தங்கி அந்த ஹாஸ்டல் அப்படின்றதுல தங்கி அந்த கல்லூரிய வந்து படிப்பாங்கங்க அதெல்லா பாத்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலா கல்லூரி வாழ்க்க அப்படின்றது மாணவர்களோட தன்னம்பிக்கையு ஒரு பொறுப்புணர்வையு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அ தலையமட்டு அதோட திறன்கள வந்து வளர்க்குது அப்டின்னு நா சொல்வேங்க அதாவது பாத்தீங்கன்னா கல்லூரிலலா வந்து அ கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க அதெல்லா பாத்தீங்கன்னா ரொம் அ சிறப்பா இருக்குங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்போ வந்து நம்ம பள்ளி பருவத்துல பேரண்ஸ் மீட்டிங் அப்டி இப்டின்னு இருக்கு கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதெல்லா அவ்ளவா இருக்காது ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல நல்ல ஒரு பயணம்னு கூட சொல்லலா கல்லூரி பயணம் அப்டின்றது மாணவர்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் அந்த மாரிலா கூட இருப்பாங்க கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நா சொல்லுவேங்க
ஆமாங்க சரியா சொன்னீங்க இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அ பள்ளிக்கூடத்துல வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லா இருக்கு கல்லூரிகள்ல அதெல்லாம் இருக்காது அப்படின்னு அது எதை குறிக்குது எதுக்காக அந்த மாதிரி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் அவ்வளவா இப்ப கல்லூரிகள்ல வைக்கிறது இல்ல அப்டினாக்க அதாவது அ பள்ளி பருவங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது குழந்தையு அல்லாத வளர்ச்சி அடைந்த பெண்ணு இல்லாத ஒரு ஆ மிடில் பருவ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பருவத்தில இருந்து கொஞ்ச அடல்ட் இல்லாடி டீனேஜர் பொறுப்புள்ள பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னைத்தானே புரிஞ்சுகிட்டு சமூக பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய அ பெற்றோரின் பொறுப்பை உணர்ந்து எல்லாத்தையும் உணர்ந்து தன்னைத்தானே பார்த்துக்க கூடிய தைரியமும் தன்னம்பிக் டயு வளர்க்கக்கூடிய எடம் தா இந்த கல்லூரி அதனாலதா என்ன சின்ன ஸ்கூல் பிள்ள மாரி நீ அம்மா அப்பாவ கூட்டிட்டு வந்துட்ருக்க அப்படின்னு கூட எல்லாரு அடிக்கடி சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா காலேஜ் பிள்ள மாரி என்ன அம்மா அப்பாவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அப்டின்னு எல்லாரு சொல்ல மாட்டாங்க அதாவது ஒரு வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு மனுஷன் வந்து குழந்தையிலேந்து ஒரு அ சின்ன பெண் அப்படி சின்ன பையன் அப்படிங்கறிறதுலேந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாக கூடிய ஒரு பருவம் அதிகமா உதவக்கூடிய அவனுக்கு நறைய விஷயங்கள கத் கத்துகுடுக்கூடிய தன்னம்பிக்கய வளர்க்க கூடிய ஒரு முக்கியமான பருவம் தா இந்த கல்லூரி பருவம் இதுல நீங்க சொன்ன மாரி நறைய தரப்பட்ட மனிதர்கள ஃப்ரெண்ஸ அவங்க கூட படிக்கிறவங்கள அவங்க வந்து சந்திக்க நேரிடும் இப் இப்ப பள்ளி அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்லே அப்படியே தா நம்ம சேப்போ என்ன நடக்குதுன்னு அடிக்கடி போய் தெரிஞ்சுப்போ நம்மளு பள்ளிக்கூட பசங்கலா வீட்டுல வந்து அம்மாங்க ஏதாவது சரியில்லனா கம்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி நல்லா அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க ஆனா கல்லூரிகள்ல வந்தவொ ல்ல அந்த மாதிரி இருக்க மாட்டோ நறைய பேர நம்ம மீட் பண்ணுவோ அது அவங்கனால கடைக்கிற நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையு நம்மளே ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க அந்த தன உடலலளவுலயு சரி மனசலவுலயு சரி சமூகத்திலயு சரி எல்லாத்திலயு தன்னைத்தான் நிரூபித்து கொள்ள வளர்த்து கொள்ள முக்கியமான பருவமா இந்த கல்லூரி பருவங்கிறது இருக்குங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் பாத்தோம்னா முன்னாடிலா வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள் வந்து ஒரு குறைந்த அளவுலதா வசதிகள் இருந்திருக்கு அப்படின்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா உள்ளே அந்த கல்லூரி உள்ளேயே வந்து கேன்டின் கடை அதாவது மெஸ்ஸு இந்த மாரிலா நறையா ஆ எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப வசதியாகிருச்சு அந்த கல்லூரில வந்து ஒரு பிரேக் விடும்போது வெளில போயிட்டு நறையா ஒரு பாதிப்புகளெல்லா சந்திச்சிருக்காங்க இல்லையா அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு சில கல்லூரிகள்லன்னு சொல்லி இல்ல மேக்ஸிமம் ந எல்லா கல்லூரிகள்லயுமே இப்போ வந்துருச்சுங்க மெஸ் உ கேன்டீனு எல்லாமே வந்துருச்சு மாணவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல உணவுகள சாப்ட்டுக்கிற மாரி அந்த மாரிலா வந்துருச்சு இப்போ கல்லூரி பருவங்கள்ல பாதீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்டினா ஃப்ரெண்ஸ்லா சேந்து சண்டே அந்த மாரி வரு ங்கும்பொது வெளில போறது படத்துக்கு போறது அந்த மாரிலா நல்லாவே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கலல்லா நல்லா அனுபவிச்சிருப்பாங்கங்க கல்லூரி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்டின்னா ஆ ஒரு ஊர்லயே இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போய் படிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து புதுசா அதாவது ஒரு தைரியத்த குடுக்குன்னு நா சொல்லுவேங்க ஏன்னா வந்து பள்ளினா வந்து வீட்டுக்கு வர ஸ்கூலுக்கு போக வீட்டுக்கு வர அப்படியே தா இருந்திருப்பாங்க அந்த கல்லூரின்றது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ப பஸ்ல போய்ட்டு பயணம் செஞ்சு அங்கே ஒரு நாலு அஞ்சு ஒரு சந்திப்புகள சந்திச்சு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்கள வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எடத் ஒரு எடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து தைரியமா போகலா அப்படின்ற ஒரு இதையே வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு முதல் ஒரு பயணமா இருக்குது கல்லூரி பயணம் அப்படின்றது வந்து நா சொல்லுவேங்க
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா நறையா பேரு நீங்க சொல்ற மாரி கல்லூரிக்கு நா தனியா போக போறே ரொம்ப தூரமான கல்லூரிக்கு வீட்ல இருந்து போயிட்டு வராங்க இல்லலைங்களா இல்ல வேற ஒரு எடத்துல போய் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க இல்லலைங்களா அவங்களுக்குலா அந்த பசங்களுக்கு பலா எல்லாருக்குமே வந்து தன்னுடைய அப்பா அம்மாவ விட்டு தனியா போய் நம்ம இருக்க போறோ எப்டி நம்ம இருக்க போறோ அப்டின்னு ஒரு எக்சைட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உ எதிர்பார்ப்பு அதே மாரி கொஞ்ச பயோ ஆரம்ப காலகட்டத்துலலா கொஞ்ச பயமோகொஞ்ச எதிர்பார்ப்பு எல்ல ஒரு சந்தோஷம் எல்லாமே கலந்த ஒரு உணர்வா இருக்குங்க நம்ம போய் தனியா கல்லூரி வாழ்க்கைய வாழ்ந்து அந்த கல்லூரி படிப்ப பெற்று நல்ல திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களா வரணு அப்டிங்கிற ஒரு எதிர்காலத்த பற்றிய ஒரு சிந்தன அதெல்லா அவங்களுக்கு தன்னாலேயே இந்த கல்லூரி பருவத்துல அடுத்தவங்கள பாக்கும்போது அவங்களோட திறமைகள பாக்கும்போது நம்மளும் அதே மாதிரி திறமைகளை வளர்த்துக்கணும் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்க ன்ர ஒரு பொறுப்புணர்ச்சி தன்னால வந்துருங்க இப்போ அவங்க எல்லா என்ன பண்ணா பள்ளி பருவத்துலலா அம்மா அப்பா பேச்ச கேகாத பசங்கள்லா இருப்பாங்க கேகாதன்னா ரொம்ப செல்லமா அம்மா அப்பா இத பண்ணு இத படி ஒழுங்கா இத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது போமா அப்படின்னு செல்லமா அந்த பசங்கள்லா இப்ப அம்மா அப்பாவோட அருமைய தெரிஞ்சு தனியா இருக்கும் போது நம்ம அம்மா இப்படி சொல்லுவாங்களே இப்பதா நமக்கு புரியுது வேலைக்கு சாப்பிடு நேரா நேரத்துக்கு சாப்பிடு சத்துள்ளதா சாப்பிடு அப்படின்னு அதெல்லா சொல்றதெல்லா மனசுல வச்சுக்கிட்டு தன்னையு தானே பொறுப்பா பாத்துக்கிட்டு சமூக உணர்வையு நல்லா பொறுப்பா பாத்துக்கிட்டு தன்னுடைய திறமையையு வளத்துக்கிட்டு நல்லா எதிர்காலத்த வளமாக்க வேண்டு அப்டிங்கரதுதா ரொம்ப முக்கியமான ஆ ஆ உண்மைங்க இந்த கல்லூரி பருவத்துல நடக்க வேண்டிய அப்டின்னு சொல்லி இந்த உரையாடல முடிச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்
நன்றி